ம் சாரிங்க கொஞ்சோ வந்து பைத்திய மாரி பண்ணிட்டேனா கேட்டு செண்டர்ல
இல்லல்ல
கேக்கலல்ல நல்ல விஷ்யோ
ஓகே எப்படியே அப்டே திட்டிருவீங்க புரியுது
இல்லல்ல திட்டிட்டு இருக்கல்லா பைத்திய மாரி சவுண்டு போட்டுட்டு இருந்த
ம்
இப்போ நம்ம வயசெல்லா சவுண்டு போட்றது நம்ம பைத்திமாரி உக்காந்துட்டு காலட்டுனா எட்டு ம் ஜால்ரப்பன் சாப்பாடுலா சொல்லிட்டேனா சாப்பாடு பத்தி
புரில
சாப்பாடு பத்தில பேசிட்ருந்தோ ம் ஜால்ரப்பன்னு சொல்றது இருக்குன்னா லைக் வந்து மைதாமாவு இருக்குல்ல மைதாமாவு கூட சம்திங் ஏதோ முட்ட ஏதோ சம்திங் போட்டு அடிச்சுக்கிட்டு லைக் ஓட்ட ஓட்டையா இருக்கு பாட்டில் சம்திங் பாட்டில் அதாது போட் பாட்டில ஊத்திப்பாங்க இல்ல ஒ அதுக்குன்னு ஒரு இது உண்டு அதுல வந்து ஊத்திக்கிட்டு ஃபுல்லா போட்டு ரவுண்டடிப்பாங்க இங்க சும்மா லைட்டா நைஸா போட்டுக்கிட்டு அதுக்கு மேல நெய்யி இஷ்டத்துக்கு நெய் ஊத்தி அத வந்து பெரட்டி தருவாங்க சாப்ட்டுட்டே இருப்பீங்க போயிட்டே இருக்கு லைக் எண்ணிக்கேயே இருக் காது எங்க அம்மா அதனாலேயே சமைக்கு எங் ஓ ஓ அப்டி பட் அது வந்து எங்க அம்மா வந்து சமைக்க மாட்டாங்க தெரியுமா இப்ப எங்க அம்மா கிச்சன் பக்க போனா த்ரீ அவர்ஸ் அங்கேயேதா நிக்கணும்
ஆஹ் ஆஹ்
சாப்ட்டுக்கிட்டே இருக்க வேண்டியத எல்லாரு சாப்ட்டுக்கிட்டே இருப்போ இத வாங்கி வாங்கி லைக் ஸ்நாக்ஸ் மாரி எடுத்து சாப்ட ஆம்பிச்சுருவ அத
எனக்கு பால் புடிக்காது தயிர் புடிக்காது நெய் பிடிக் காது
ஓ
எதுவுமே புடிக்காது
எனக்கு அப்பில்லா இல்ல என்னோட உயிர் வந்து இப்ப தயிர் சாப்டுவே நல்லா தயிர் சாப்டுவே சாம்பார் சாப்டுவே தென் பால் வந்து மட்டு பால் மட்டு கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்க
ம்
மத்தபடி அப்டில்லா இல்ல மத்தபடி எல்லா சாப்டுவாங்க சா எல்லா சாப்டுவேன்னு சொன்ன போனா என்ன தெரியுமா சாப்டுவே சாம்பார்ல இருக் ட்டு சாம்பார்ல சாம்பார் காய்கறி எல்லா எடுத்துட்டு சாம்பார் ஊத்தி மட்டு சா சாப்டுவே குழம்பு மட்டு எடுப்பே சிக்கன் மட்டு சாப்பிச் சிக்கன் தென் பீஃப் மட்டன் வந்து அலர்ச்சி சோ எடுக்க முடியாது
ம்
தென் வேற என்ன சாப்டுவே இவ்ளோதா அப்றோ வந்து ரசம் லைக் ஆனும் லைக் த் ஆனம் கேள்விப்பட்டீங்களா அனக் சம் ங்கத குழம்பு சொல்லுவாங்க உங்க ஊர்ல எப்டி உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெர்ல லைக் கொழம்பு தேங்கானனு சொல்லவோ எங்க ஊர்ல லைக் அது வந்து எப்டி இருக்கும்னா தேங்கா கூ கூட மஞ்ச பொடி பத்தல் உப்பெலா போட்டு அரச்சு கொஞ்சோ தாளிச்சு எடுப்பாங்க
ஆஹ ஓகே ஓகே தேங்கா சாதம்
ஏதோ ஒரு கொழம்பு உங்க ஊர்ல எப்டி சொல்லுவாங்க தெர்ல எங்க ஊர்ல இப்டி சொல்லுவாங்க அது
உங் உங்க நேட்டிவே கன்னியாகுமரி தானா
ஆஹ் ஃபுல்லாவே கன்னியாகுமாரி
ம் ஓகே ஓகே
ம் தென் வந்து ஆஹ வேற சாப்டுவே நல் எனக்கு தெரியலங்க தயிர்ஸ்
நீங்க சொல்லிட்டீங்க மொத்தத்தியு சாப்டறது இதெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு
இவ்ளோ தாங்க அதா இவ்ளோத்தையு சாப்டுவே
ம்
நாங்க ஒண்ணுமே தேட முடியாதுங்க சாப்டுறதுக்கெல்லா
ஆஹ் ஆஹ் ஆனா நீங்க சாப்டவே மாட்றீங்களா கரெக்ட் டைமுக்கு அது மட்டு கொஞ்சோ எப்பவுமே சாப்டுங்க கரெக்டா
என்னது
ச் அதுதா சாப்பாடுதா சொல்றே
ஆஹ் சாப்லாங்க சாப்லா சாப்லா பாப்போ எங்க அம்மா நைட்டே ச சாம்பார் வைக்கிறாங்க சாம்பார் தந்தா சாப்டுவே இல்ல எது சாப்டாம தூங்கிவே
ஓகே ம் இச் நீங்க மூவிலா பாப்பிங்களா
மூவிஸ் சாய்ஸ் இல்ல ரொம்பல்லாம் பாக்க மாட்டே தேட்றா இருந்து சீட்ரா பாத்துட்டே இருப்பே
புரியல சீரியல் தா சீரியல் தா
அது சீரியலக்குதா சீரியல் தா பட்டிகுள்ளர் சீரியல்லா அங்க ஒரு சீரியல்
அப்டியா
சொன்னேனா தெர்ல இன்னைக்கு என்னோட மேம்ட்ட என்னோட ஃப்ரெண்ட் மாட்டி விட்டா
அதுதா சொன்னீங்க சொல்லிட்டீங்க அதுதா சொல்றே கூச் மலையாளமு கொ கொச்சி ஆன சொன்னீங்களே
மலையாள க கொரியன் சைனீஸ் ஜப்பனீஸ்
உம் உம் இதுவரை இது இப்பல்லா மூவிய பா்த்தது இல்லையா
இல்ல இல்ல நா ரீசண்டா கூட எந்த மூவியுமே பாக்கல
உம் சரி முன்னாடி எல்லா பாத்து இருபேங்கள
என்னங்க
முன்னாடி எல்லா பாத்துருப்பீங்கள
முன்னாடி வந்து பாத்துருப்ப முன்னாடினா ரொம்ப காலங்கள் முன்னாடின் சொல் நிக்கலா
ம் நானும் பாக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு ஏன்னா கொஞ்ச இமோஷனல் ஆயிடுங்க
அப்படி நா வந்து லாஸ்டா பார்த்த மூவி சொல்லப்போனா எனக் ஏ ஞாபகம்ல்லாங்க என்ன மூவி பார்த்தேன்னே
ஆ
பட் ஆ பாத்த பாத்த லாஸ்ட் என்ன மூவி பார்த்தே தெரியுமா வாலா டூ பார்த்தே
ம் ம் அது சூப்பரா இருந்ததுல
ஐயோ செம்ம படங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ட் ஹாப் கொஞ்ச ஃபன்னியா இருந் ச்சு தென் செகண்ட் ஹாஃப் ரோ எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு என்னடா அப்பா இறந்துட்டாங்க அவக அல்றா இவ இங் இப்படி இருக்கா லாஸ்டீவா மே அந்த கொஞ்ச ரொம்ப இதா இருந்தால அவ வேற பிரேக்ப் பண்ணிப்பா அப்படில்லா இருக்கும்போது கொஞ்ச மனசு எல்லா கஷ்டமாயிடுச்சு
அப்படிதா அது எப்படி சொல்றது மூவி பார்த்த நா அப்படியே நா மூவில அப்படியே நா இருக்கிற மாரியே இருக்கு அதனாலயே உங்களுக்கு மூவியே செட் ஆக மாட்க்குது
ஓ நா வாலாட்டூ ரெண்டு வாட்டி பார்த்த ஒன் டைம் நா வந்து லைக் வாலா வாலான்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்னில போய் பார்த்தே பஃர்ஸ்ட்ட் நா பாத்துக்கிட்ட தென் என்னோட அக்கா வந்து வீட்டுக்கு வரும்போது
ஆ அ
போன வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப் வந்து டிவில கனெக்ட் பண்ணி பார்த்தோ
அப்டியா
லைக் எங்க வீடு வந்து ஸ்மார்ட் டிவி மாதிரி வராது ஆண்ட்ராய்ட் தா பட் என்ன பண்ண முடியாது இந்த மாதிரிலா பண்ண நாங்க இங்க வந்து அது ஓல்டு டிவில லைக் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் சம் ங் ஓல்டு டிவி பட் கண்டிக் இங்கு உள்ளதுல ஃபாரின்ல உள்ள டிவி ஓகேங்களா சோ வந்து இதுல வந்து அப்படி பண்ண முடியாது ஃபோர் தௌசண்ட் நா ரெடி பண்ணி ஃபயர் ஃபக்ஸ் வாங்கனு லைக் சென் அது செட் பண்றதுக்கு வை பை செட் பண்ற மாரி யூஸ் பண்ணலானு சொல்லிட்டு தென் அக்கா வந்து லப் ஹச்டிமல் பின் இருக்குல அது லேப்டாப் டூ டிவி கனெக்ட் பண்ணிக்கிட்டு டிவில வந்து லப் டாப் வந்து டிவில வந்துரு மொத்தமா சோ அப்படி நாங்க இருந்து வாட்ட ட்டு பாத்துட்டு இருந்தோ
நானு அப்படிதா பண்றே எப்படி சொல்றது வீட்டுல டிஷ் எல்லா இல்ல அப்படியே வைப் பை கன்வெர்ட் பண்ணிட்டு யூ ட்யூப்ல ஏதாச் பாப்ப அதுக்கப்பறமாச்சு கிரிக்கெட் நா டிஸ்னி
ஆ இங்க வந்து டிஷ் இப்போதைக்கு வீடு சேஞ்ச் பண்ணி வந்தனால எங்க பழைய வீ ட்ல டிவி கெடக்குது செட்டாப் பாக்ஸ்லா அங்கதா இருக்குது சேனல் வரைக்குனு ல டிவி அங்க இருக்கு இங்க நாங்க இருக்கு நாங்க ஃப முந்தில்லா முன்னாடி வரைக்கி டிராமா டிவில போடுவாங்க தெரியுமா சூப்பரா இருக்கு பாத்துக்கிட்டே இருப்பே பட் அந்த சேனல்
இங்க டிவியே இப்பல்லா யூஸ் பண்றது இல்ல மொபைல் இருக்குதுனால
எங்க வீட்ல டிவி இருந்தா நா கண்டிப்பா டிவில தா இருப்பே என்ன பாத்துட்டு இருப்பே தெரியுமா ஃபுல்லா இந்த கார்ட்டூன் பாத்துட்டே இருப்பே எனக்கு அத விட்டு வர மனசு வராது எங்க அம்மா என்னக் கத்துவாங்க வா என்ன பண்ற ஆமா ஆமா
ஐயயோ என்னங்க பண்றது உங்கள
அந்த வீட்ல இப்ப அந்த டி வி இங்க வந்துட்டு வச்சுங்
புள்ளத்தனமா இருக்கீங்க அவ்ள்வுதா அது ஒருல அது ஒரு என்ஜாய்மெண்ட்ல
ஒ ஓ அந்த டி வி இங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க நா கொண்டு வராம இருந்தா நல்லா ஒருவேள கொண்டு வர்லா இப்ப சண்ட விலு அவ வந்து அது பாக்குனு சொல்லுவா இவ இது பாக்கே சொல்லி சண்ட போடுவா எதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா நோனு சொல்லிக்கிட்டாங்க எங்க அப்பா சேர்ந்து சொ கார்ட்டூன் பாப்பாங்க
ந நா எல்லா கார்ட்டூன் பாப்பே மோட்டு பத்துலு சோட்டா பீம்
வேற வழி இல்லல்ல வேற வழிய இல்லல்ல பாத்துதா ஆவுணு
அப்டி சொல்றீங்க நான் இப்ப எனக்கு ரீல்ஸ்
ஏன்னா ஏன்னா வந்து அப்பாக்குலா வந்து பொண்ணுங்கனா ரொம்ப பிடிக்குல
அப்டி சொல்றீங்க ம் எங்க அப் பா மிந்தியே அப்டித்தா தெரியுமா நாங்க வந்து என் லைக் என்னுட அக்காவு நானு அப்டிதான் மிந்
வாய்ஸ் பிரேக் ஆவுதுங்க
ஓ இப்போ ஓகேங்களா ஹலோ
ம் கேக்குது
மிந்தியே அப்டிதாங்க மிந் லைக் எ தம்பி அடி வாங்கும்போது கூட நா இருந்து சோட்டா பீம் தா பாத்துட்டு இருப்பே அப்பவுமே ஒரு வீடியோ உண்டு தம்பி சம்திங் ஏதோ வாங்கி கேட்டு சண்ட போட்டுட்டு இருப்பா நாங்க அப்ப இருந்து நானு அக்காவு டிவி பார்த்துட்டு இருப்போ அந்த வீ டியோலா உண்டு
ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் பிச்சர்ல இருக்கா அவதா உ தம்பியா
இல்லல்ல அது அக்கா பாப்பா
ம் ம்
அது அக்கா பைய அவ எ தம் பிலா இல்ல அக்கா பைய தென் வந்து என்ன பண்ணுவு வேற என்னன் னி நீங் இப்ப நீ இப்ப என்னோட ஃபோன தூக்கி நீங்க என்னோட இப்ப வந்து என்னோட ஃபோனுக்கு வரீங்க
ம் ம் சொல்லுங்க கேக்கவே இல்ல ஹலோ கடைசி